ஒர்க்கல்லா ஒர்க்கெல்லாம் முடிச்சு சு உடக்காந்துருக்கே நீங்க என்ன பண்றீங்க
நானு இப்பதா வந்து பிஷ்சு ஃப்ரை பண்ணலா அப்டின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேல்லா
ஆஹ் ஓகே ஓகே ஆஹ் என்ன சாப் படுசுனீங்க
இன்னைக்கு சும்மா சாம்பார் தான் கில்லி போட்ட சாம்பார் வச்சிட்டு பிஷ் ஃப்ரை செய்யலாம் அப்டின்னு சொல்ட்டு எல்லாம் மேரினேட் பண்ணி வ ச்சே ஃப்ரையிக்கு அப்புறம் பாத்தா இந்த பே மீனுக்கு வாழும் தலையும் இருக்கும்ல
ஆமா
அத வச்சு குழம்பு வச்சுருவோம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்டின்னு சொல்ட்டு அதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கே எல்லா நீங்க என்ன சமைச்சிங்க இன்னக்கி
நாங்க புளிசாதான் செஞ்சோம் ஆஹ் சைடிஷு எக் இருக்கு அப்புறம் மாம்பழோ இருக்கு அஹ் ஓகே
சேர் சேரி உ புளி சாதோ அதெல்லாம் பேஸ்ட் எல்லாம் நீங்களே ரெடி பண்ணிடுவீங்களா வீட்ல கடேல வாங்குவீங்களா
அஹ் நானு என் வீட்ல செஞ்சிருவேன் அஹ் கடேல வாங்கற என்னுமோ அவ்ளோவா பிடிக்க மாட்டேன்
ஆஹ் ஆஹ் ஆஹ் சேர் சேர் எனக்கெல்லாம் அந்த கோயில்ல குடுப்பாங்கல்ல அந்த புளி சாதனா ரொம்ப புடிக்கும் அதோட டேஸ்டே தனிதான் கோயில்ல குடுக்கறதுன்னா அதோட டேஸ்டு எப்பயுமே நல்லா இருக்குல்ல கோயில்ல குடுக்கறதுதான் புளி சாதம்லாம் வெந்தயம் வாசனையோட சூப்பரா இருக்கும்ல ஹலோ ஹலோ ஹலோ
ஹலோ
ஆஹ் ஏன் ஏன் தெர்ல வாய்ஸு அடிக்கடி கட் ஆகுது
ஆ ஆமா எனக்கும் கட்டாகுதுதா ஆஹ இப்ப கேக் கேக்குதா
ஆஹ் இப்ப கேக்குது
பன்னீர் ரெசிபிஸ்ல்லா செய்வீங்களா நீங்க
ஆஹ் நான் மோஸ்ட்லி பன்னீர் வந்து வீட்லயேதான் செய்வேன் கடையிலல்லாம் கெமிக்கல் ஆஹ் யூஸ் பண்றாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அதுனால மோஸ் லீ வீட்லயேதா செய்வேன்
அஹ் எப்டி செய்வீங்க
பன்னீர் வந்து பால் இல்லைங்கனா எங்களுக்கு பசும் பால் கிடைக்குது ஒரு பாக்கெட் பால செஞ்சுனுச்சுோங்களோ ஒரு மாரி ஸ்மெல் வர மாரி இருக்கு நீங்க பசும்பால் டெய்லி வீட்டுக்கு எடுத்துட்டு வருவாங்க ஒருத்தர் பால் காரே ஆஹ் அவர்கிட்ட பால் வந்து சேர்த்து வாங்கிப்பேன் ரெண்டு லிட்டரா வாங்கிப்பேன் ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் வந்து கேட்டா தருவார் அவரு ரெண்டு லிட்டர் சேர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா ரெண்டு லிட்டர் பால் வாங்கிட்டு அந்த பால் கொதி வரும்போது லெமன் புழஞ்ச ஊத்திடணும் இந்த பால் வந்து திரிஞ்சிடு உடனே தயிர் மாறி அதுக்கப்புறம் அது நல்லா ரெண்டு மூ நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு துணியில வச்சு நல்லா ஃபோல்ட் பண்ணி அந்த ஈரம் ஃபுல்லா வடிய விட்டு விட்டுட்டு ஒரு டப்பால போட்டு பீரீசர் நமக்கு வேன்ற ஷேப்ல போட்டு கட் பண்ணி வச்சுட்டா பன்னீர் அவ்ளவு இதான் இருக்கும் குழந்தைங்களுக்கு பன்னீர் புரிஜி மாறி எக் பூர்ஜி மாரி பன்னீர் ரஸ் ஸடப் பண்ணி உள்ள வச்சி குடுத்துருவ பன்னீர் பட்டர் மசாலா பன்னீர் சிக்ஸ்டிஃபை கடாய் பன்னீர் இந்த மாரி ரெசிபிஸ்லா குடுத்துருவ வீட்டு்ல எப்பயும் குழந்தைங்களுக்கு வந்து மசாலாவட அடிச்சாலல்லாம் புடிக்கும் எப்பயுமே ஹலோ சரி ஹலோ ஹலோ ஹலோ
கேக்குதா
ஆஹ் கேக்குதுங்க
ஆஹ் கடாய பன்னீர் எப்டி செய்வீங்க அ தெரியுமா
ஆஹ் தெரியும் கடாய் பன்னீர்க்கு வந்து பர்ஸ்ட் வெங்காயம் ஓம கொட மிளகா இருக்குல்ல அத வந்து சியூப் சியூபா கட் பண்ணிக்கணும் கியூபு கியூபா கட் பண்ணி அத எண்ணயல வதக்கி தனிய எடுத்து வச்சுக்கணும் உஹ் அடுத்தது வந்து கடாய பண்ணக்கு வந்து ஒரு மசாலா செ அரைக்கணும் அது எப்படின்னு வச்சுக்கோங்களேன் எண்ண எண்ண இல்லாம ட்ரையாவே பட்ட கிராம்பு ஏலக் க்கா காஞ்ச மிளகா மிளகு ஜீரகம் இதை போட்டு வருறுத்துட்டு நல்லா நைசா பொடி பண்ணி மிக்சில நல்லா நைசா எவ்வளோ பைனக்கும்னோ அரைச்சு எடுத்து வச்சுணும் தனியா அப்புறோ பன்னீர் வந்து அதுக்கு அப்ப பன்னீர தனியாவா வருக்கணும் எண்ணயிலே நல்லா கோல்டன் பிரவுன் கலர் ஆகுற வரைக்கும் அத வருத்து த தனியா எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறோ எண்ண ஊத்தி வெங்காயம் இஞ்சி பூண்டு ட்டு தக்காளி இது முணுதயும் நல்ல வதக்கிட்டு அந்த பேஸ்ட தனியா அர அரச்சு எடுத்து வைக்கணும் வதக்கி கிட்டு அரச்சு வச்சு ட்டு கடைசிய மறுடி எண்ண ஊத்தி பட்ட பட்ட கிராம்பு எல்லா போட்டுட்டு டு ஒரு பேஸ்ட் அர அரச்சு வச்சுருக்கொல்ல வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது ஃபர்ஸ்ட் போட்டு அது நல்லா சுருடு வதக்கனும் நல்லா டைரை ஆகணும் அந்த பச்சவாசம் போயிட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா இந்த பொடி ஒன்று அச்சு வச்சிருக்கோம்ல அதுவும் உப்பும் போட்டுக்கணும் உப்பு போட்டு தண்ணி ஊத்திட்டு இந்த ஆனியன் ஆனியனும் வந்து பத் குடம்புகாயும் வதக் க்கி வச்சிருக்கோம்ல்ல அதையும் போட்டுட்டு அந்த ஆனியன் கொட மெளகாய் இதெல்லாம் வெந்து வந்ததுக்கப்பறமா பன்னீர் போட்டுட்டு நமக்கிட்ட இந்த கசூரி மேத் தி இருந்துச்சுனா அது கூட போட் டுக்லா இன்கேஸ் அது இல்ல அப்டின் சொன்னா அ பச்ச மொள ஆ அ இல்லனா மல்லித்தழ நம்ப எப்பயு யூஸ் பண்ணுவோல்ல வீட் துக்கு சமையலுக்கு அத போட்
அது போட்டுக்லா சேரி தோ இன்னக்கிதா ஏம் பையம் பன்னீர் கேட்ருக்கா சேரி அதா செய்லாமான்ருக்
ஆ நல்லாருக்கு அது கொழந்தைகளுக்கு பன்னீர் வந்து நல்ல ப்ரோட்டீன் ரிச்சு ஃபுட்டு
ஆ ஆமா அதா எல்லாரு சொல்றாங்க பன்னீர் குடுக்கலா
ஆமாமா நான்வெஜ் சாப்டாத கொழந்தைங்களுக்குல்லா கண்டிப்பா
அ
செல கொழந்தைங்களா நான் வெஜ்ஜே விரும்பி சாப்ட மாட்டாங்கல்ல அந்த கொழந்தைங்களுக் ஓ ஓ நா பாருங்க யாரோ ஒரு கொழந்தைக்கி சொன்ன உங்க கொழந்தையே எப்டி சாப்டாம இருக்கா ஓகே ஓகே
ம் ஓகே ம் பாக்கெட் பாலல் பன்னீர் செய்லாமாங்க ம்
மாரி ஸ்மெல்லு வர மாரி இருக்குன்னு எங் வீட்ல பாக்கெட் பாலே நாங்க வாங்க மாட்டோ அத்னால இது வரிக்கு செஞ்சதுல்ல
அ ஓக்கே ஓகே
இங்க மோஸ்ட்லி வந்து நம்ம வீட்டுக் வர பால்கார் வர்லனாலு ஃபோன் பண்ணி நம்மள்ட்ட சொல்லிடுவாரு இந்த மாரி வரமாட்டங்க்கா அப்டின் சொல்லிட்டு அத்னால போய் அங் அ மெயின் ரோட்ல பால் விக்கு
அ அங்க போய் வாங்கிப்பிங்க அ ஓகே ஓகே அ
இப்பலா வந்து நாங்க ஆக்சுவலி சிட்டில இர்க்கோ இப்போ ஊருக்கு நேட்டிவ் போனா அங் கதா வந்துப் பசும்பாலே கெடைக்க மாட்டேக்கு கஷ்டமாருக்கு டவுன்லல்லா ஈஸியா கெடைக்குது ம்
உஹம்
அத்னால ஊருக்குப் போனோனாலே ஐயோ பால் கூட அங்க கடைக்க மாட்டேது போறத் கே கஷ்டமாருக்கு ம் நீங்கன்னா ஒரு பத்துரூபா பால் பாக் பால் பாக்கெட்ருக்கும்ல அதுல வாங்கி வேணா ட்ரை பண்ணி பாருங்க
ஓ ஓகே சரி செரி
நம் அந்த பேக்கெட் பால் வாங்குறோன் வச்சுக்கோங்ளே அவுங் ளே வந்து அதுல உள்ளது எல்லாத்தயூ எடுத் டுதா அவுக்கு வருது ஏனா அவங்ளே மேனுஃபேக்சர் பண்றாங்கதான ப பன்னீரு சீஸு எல்லாமே மேபி இருக்கா பட் டேஸ்ட்டு கொஞ்சோ கம்மியாதா வரூ நீங்க வேணா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப அதிகமா இல்லாம கம்மியான பால் பாக்கெட்ருக்கூல பத்து ரூபா அத மாரி இதுல அதுல ட்ரை பண்ணி பாருங்க
ஆ செரி அஹ் ஆ
ம்
வேற என்னன்ன ரெசிபிஸ் தெரியூ உங்களுக்கு
உங்கப் அப்ப பன்னீரு வந்து துருவி கேரட் துருவ்றதுருக்குல்ல அதுல துருவிட்டு ஆ உப்பு மிளகாத்தூள் கரம் மசாலா கொஞ்சோ சீஸு மொசரல்லா சீஸ் இன்னூ கிரீன் சீஸ் எது இருந்தாலு போட்டுட்டு எக்போர்ஜிஸ் வெச்சு சாப்புடோம்ல ஆத்த மாரிதா கூட வச்சு சாப்பல்லா நல்லாருக்கு
ஓகே
டைமுமே சேவ்வாகு நல்லா
செய்வோ ஆஹ் ஓகே ஓகே ஆஹ்
ஆ எங்கயாச்சு நம்ம கடைக்கெல்லா போயிட்டு வரோன்னு வெச்சுக்கோங்களே நாலா டக்குன்னு முந்தைய நாள் செஞ்சு வெச்சுருவோ பத்து நிமிஷோ வந்து டக் டக் டக்குன்னு பண்ணிற துருவிடுவேன்
ஆஹ்
துருவிட்டு அப்டியே உப்பு மிளகாய்த்தூளு கர மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ட்டு ஆனா என்ன
ஆமா பன்னீர் ரேட்டு ஹ ஹையாதா இருக்கு
அதனாலதா
ஓகே ஓகே
உம்
அ
எப்பப்ப ஏதாவது கெடைக்குதோ அப்பப்போ வாங்கி சாப்ட்டுக்க வேண்டியத வேண்டியதுதா சாப்பிட்டு கொண்டேதான் நீங்க சொல்ற மாதிரி இல்ல வீட்லயே நமக்கு செஞ்சா கொஞ்சோ வெல கம்மியாருக்கும் பாலு இப்போ பால வந்து லிட்ரு ஐம்பது ரூபான் நெனைக்கிறே ஐ திங்க் அத வச்சு செஞ்சுட்டீங்கன்னா நமக்கு இருபத்தஞ்சு ரூபா உள்ள பன்னீர் கெடைக்கு ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ
ஹலோ
ஆஹ் செரி கொழந்த அழறா அப்பற கால் அ